ஹலோ
ஹலோ நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு தெளிவாருக்கா
நல்லா தெளிவா இருக்குங்க சாப்பிடாம பேசினீங்க
அக்கா ம் சேரி சொல்லு என்ன தலைப்பு பேசலா
சாப்புறதுதாங்க தலைப்பு சாப்புட்டே இருக்காங்க ஒருத்தங்க
ஆஹ் சாப்பிடுறது தா தலைப்பா சாப்ட்டா தானேங்க உயிர் வாழ முடியும் சாப்புறதுக்கு தானே வேல செய்றோ இவ்ளோ கஷ்டப்படுறது சாப்புடுறதுக்கு தானே
நீங்க ஏர்டெல் நம்பர் போட்டு வச்சிருக்கீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இது கால் முடிஞ்சது மறுபடியு ஃபை கால்ஸ் ஃபிரஷா ஃபை கால்ஸ் ஆரம்பிச்சது
ஆ எடுக்கட்டுங்க இப்ப இத பேசி முடிக்கலா ம் சொல்லுங்க அதா சாப்பாடுதா ஒரு மனுஷனுக்கு சாப்பாடுதா ரொம்ப முக்கியம் சாப்புறக்குதானே இவ்ளோ கஷ்டப்படுறோ சொல்லுங்க
ஓஹ்ஹோ ஆனா சாப்பாடு இருந்தா போது எதுவுமே தேவயில்ல
ஏய் நம்ம கஷ்டப்பட்டு வேல செய்யறது எதுக்கு வேல செய்ரோ சாப்புறதுக்கு சாப்ட்டுட்டே இருக்கேங்கறதுக்காக சாப் பாடுன்னு சொல்லி சொல்லி ஒருத்தங்க சொல்லும் போது முறுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கடி கடிச்சுட்டே அது ஒரு குத்தமாங்க
இல்ல என்ன நல்லா இருக்குன்ட்டு
முறுக்கு நல்லா இருக்குன்னு சாப்ட்டுட்டே
நாமாக் அ வந்து டைட்ல இருக்கன் சொல்லுவாங்க சில பேர்லா
டிவி இருக்கலா ஒத்தக்கி இந்த கரெண்ட் எல்லா சாப் றது டைட்டா சொல்லுங்க என்ன பண்றது
ஓ
இதுக்கு இன்னு ஆச தா
ஆச தா அவ ஆச நிறவேற மாட்டேங்கிது அஹ்
ஆகணுன்னு ஆச தா
ஓ எவ்ளோ கிலோ இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா
ங்க அதெல்லா வந்து வந்துட்டு பதிவு பண்றது தப்புதா சரிங்களா உம்
சொல்ட்டா ஆ
ஒல்லி ஆகணும்ங்கிறது எல்லாரோட ஆச தாங்க எல்லா பொண்ணுக்கு இருக்க ஆச தா
ஆ பாப்போ ஓகே ஓகே ஓகேங்க
ம் சொல்லுங்க சரி சாப்டாச்சுனா சரி நாம இரவு நேரத்துல கிடைக்கர ஸ்பெஷல் சாப்பாட பத்தி பேசலா
ஆஹ் உங்க இதுல கிடைக்கரத சொல்லுங்க நா எங்கயதுல கிடைக்கரத சொல்றே
எங்க ஏரியால இரவுங்கல நா போனதே இல்லங்க எங்க ஏரியால்ல எந்த ஏரியாலயு இரவு நேரோ சாப்ட்டதுல்ல அதனால நீங்கதா அத பத்தி அதிகமா பேச முடியு நீங்க பேசுங்க
ஆஹ் ஆக்சுவலா நாங்க படோ முடிச்ட்டு தோச வந்து அதா கரி தோச மட்டன் கரி தோச
ஆஹ் ம்
செமையா இருக்கும்ங்க மதராஸ் ஸ்டைல்லயே போடுவானுங்க அது போய் சாப்ட்டுட்டு அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களே தோசையிலயே வந்து நிறைய வெரைட்டி போடுவாங்க பட்டர் தோச அதுக்கப்புறோ வந்து பூண்டு தோச அதுக்கப்புறோ வந்து பத்தீங்ன்னா பொடி தோசை எல்லாமே ட்ரை பண்ணிருக்கே
இதுல எது ரொம்ப நல்லா இருக்கு எந்த காம்போ தா ரொம்ப நல்லா இருக்கு அப்டின்னு சொன்னா எத சொல்லுவீங்க
தோசையில வந்து பாத்தீங்ன்னா தோச நாட்டு கோழி குழம்பு நார்மல் தோச நாட்டுக்கோழி குழம்பு அ கல் தோச ம் அது நல்லா இருக்கும்
கல் தோசன்னா கொஞ்சம் தின்னமா இருக்கும்
ஆமா ஆமாங்க அதா கல் தோச வீட்டு தோசன்னு சொல்லுவாங்க இங்க எல்லாம் வீட்டு தோச கல் தோச
எனக்குல்லா நெய் தோச தாங்க புடிக்கும் நெய் தோச இல்ல ஆனியன் தோச இல்ல பொடி தோச இந்த மாரிதா இவ்ளதா இத தாண்டி நாங்க நாண் வெஜ் பக்கோல்லா எட்டி எல்லா பாக்க மாட்டோங்க
அ நாங்க நானு நா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேவ மட்டன் சேவ சேவன்னா தெரியுல்ல
செய்வன்னா உதவி செய்றதுங்க என்னங்க செய்வ செய்வேங்கிறீங்க அ உதவி செய்றதா செய்வன் சொல்லுவாங்க சேவைதாங்க உதவி செய்றது
சேவனா உங்களுக்கு தெரியாதா
தெரியாது சத்தியமா தெரியாதுங்க இந்த வார்த்தைய நா இப்பதா மொதல்ல கேள்விப்பட்றே
அ சேவ சாப்பில்லைங்கிறீங்களே
ங்கே நா வந்துட்டு மட் ட்டன்குற ஒரு விஷயத்தே எடுத்ததில்லன் சொல்லிக்கிட்ருக்கேங்க உங்க க கிட்ட புரியுதுங்ளா தெரியாதுங்க இந்த வார்த்தையெல்லாம் எங்க இருந்து தா கண்டுபுடிச்சு கொண்டு வந்தா மார்ருக்கு
அதா சேவன்னு சொல்லுவாங்க நம்ம நூடுல்ஸ வந்து பச்சரிசி நூடுல்ஸ் வந்து எப்புடி இருக்கும் பச்சரிசி பச்ச அ பச்சரிசி இருக்குலங்க பச்சரிசி இட்லி செஞ்சி அத திருப்புவாங்கல்ல ஒரு இதுல பத்தி திருப்புனா நூடுல்ஸ்
ஏய் இது இடியாப்பம் மாதிரி
ம் ஒரு இடியாப்பம் நீங்க வந்து தோச மார்ருக்கும் ஒட்டுக்கா சேவைங்கிறது நூடுல்ஸ் மாரி தனி தனியா
ப்ப மாதுருக்கும் அது அழகா பூ போல தேங்கா மாதிரி வருங்க சூப்பரா இருக்கும்
அச்சோ அதுதாங்க அதே வந்து நூடுல்ஸ்மார்ருந்தா எப்புடிங்க இருக்கும் தனி தனியா
நூடுல்ஸ் மாதிரி அதுவும் நூடுல்ஸ் மாரிதானே இருக்கும் இடியாப்புமே
ஆமாங்க ஆனா அது கெட்டியா இருக்கும் ரவுண்டா இருக்கும்லங்க இடியாப்போ
நா இது எங்கயோ பாத்திருக்கேங்க நா வீடியோல இந்த மாதிரி செய்வா
ஜ சேவைன் சொல்லிட்டு அடிச்சு பாருங்க சேவை அப்டின் அடிச்சு அது லிங்க் உங்களுக்கு அனுப்பி உட்றே பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சிங்க முட் ட்ட சேவ சிக்கன் சேவ மட்டன் சேவ கொடல் சேவ அதே மாரி வந்து நேது பூண்டு சேவ காளான் காளான்னு தெரியுல உங்களுக்கு காளான் சேவ அந்த மாரி நறைய வெரைட்டிஸ் சேவ இருக்கு
அலர்ஜி
ம் இந்த மாரி சேவை நறைய இருக்கு ப்ரான்னு அதேதா தோசைட்டும் சேவு எது எது மீன்ஸ் எது எது இந்த பிரான் பிரான் பிரான் தோச எல்லாமே இருக்கு மீன்ஸ் நம்ம அப்புறோ வந்து பாகுபலி சிக்கன் தோச
பாகுபலி சிக்கன் தோசையா
லெக் பீஸ் இருக்குலங்க லெக் பீஸ போட்டு தோச பண்ணிட்டு தோச குடுப்பாங்க அ லெக் பீஸ்ஸ வெச்சி ம் அது காரமா ஸ்பைசியா இருக்கு அதுக்கப்புற வந்து பாத்தீங்ன்னா வெஜிடேரியன்ல பாத்தீங்க வெஜ்ஜில வந்து பாத்தீங்ன்னு வச்சிக்கோங்க
ம் அதுல சொல்லுங்க பாப்பு
ம் வெஜ்ஜில வந்து பாத்தீங்ன்னா அ நைட் டைம் ஒரு ஒரு பன்னண்டு மணி வரிக்கு இது வந்து நீங் ம பன்னண்டு மணிய கம்பல்சரியா கெடைக்கு பொங்கல் அதுக்கப்புற வந்து பாத்தீங்ன்னா ஊத்தாப்போ தோசைல அந்த வெஜிடேரியன் தோச எல்லா தோசயுமே இருக்கு அவுங்கிட்ட அதுக்கப்புற வந்து பாத்தீங்னா வச்சிங்க பூரி சப்பாத்தி நாணு அ பன்னீர் பட்ரு மசாலா அப்புறோ நீ சொல் கீ ரோஸ்ட் தோச ஐட்டம்ஸ்ல ஃபுல்லாமே இருக்குங்க இதான கொய்ம்த்துல்லா மோஸ்ட் இதா இட்லி வந்து ரொம்ப ரேரு நைட்டு பன்னண்டு மணிக்கி இட்லி கடைக்வே கடைக்காது அனா மத்
ஹ இட்லி யாருங்க விரும்புவா சொல்லுங்க நம்ம வீட்லே அடிக்கடி இட்லி சாப்ட்டுட்டு திரும்பு பெட் இங்யும் போய் அதே இட்லிய சாப்ணுன்னா யாருங்க விரும்புவா
ஏ எனக்கு இட்லி உயிருங்க நா வந்து குற்றாலம் இப்ப கோய் போ சரி குற்றால இருக்குல்ல தென்காசியோட குற்றால இருக்கு தெரியுங்ளா குற்றாலத்ல குள்ச் சி வருவோ எந்த டைமா இருந்தாலு செரிங்க குற்றாலத்த குளிச்ட்டு வந்த இ இட்லிக்கி இட்லி வந்து சுட சுட சுட இட்லி வெந்துட்ருக்கு அங்க இட்லி இட்லி வெந்துட்ருக்குங்ளா அந்த இட்லி சப்ட்டோன் வச்சுக்கங்க சட்னி வச்சு
ஏங்க எனக்குல்லா இட்லி சுத்தமா புடிக்காதுங்க ஏன்னா அது என்ன சொல்றது
சூட இட்லி சாப்ட்டு பாருங்க நா சொல்ற ஒன்னுமே இல்லிங்கோ
ஏங்க நா சூடாவவே சாப்ட்ருக்கேங்க ஆனாலு ரெண்டுக்கு மேல என்னால சாப் ட்டவே முடிஞ்சதுல்லங்க இது வரிக்கு நா இட்லி ரெண்டு அல்லது மூணு தாங்க இதுக்கமால நா சாப்ட்டதே இல்லங்க
நீ தக்காள் சட்னி சாப்ட்டு தக்காளி சட்னி செய் தெரிய்மா செய்ய தெரியாதா உங்ளுக்கு
தக்காளி சட்னி சாம்பார் சட்னி வேர்க்கடல சட்னி என்னா வாணாலு வச்சுட்ட சாப்ட்ருக்கேங் சிக் குன் கூட வச்சு சாப்ட்ருக்கேங்க ஆனாலு என்னால ரெண்டு அல்லது மூணு நா மூணுதா என்னோட ஃபைனல்
அப்பற இன்னொரு இது இருக்குங்க க அ கொடல் கறி தெரிய்மா கொடல் கறி தெரியுமா உங்ளுக் கொடல் கொடல் கறி
ஏ நா வந்துட் ட்டு நதா சொல்ட்டேன்ல அவுங்கிட்ட இந்த நான் வெஜிடேரியன் அதுவு மட்டன் வெரைட்டில நா போகவே மாட்ட
சொல்ற அத்தா நீ நெனக்கிற பல கொடல் கறியில வந்து இட்லி ஏன்னா மீன் மீன் கொழம்பு இட்லி அது நைட்டு வச்ச மீன் கொழம்பு எல்லா கடைச்சிதுனா இங்க
சோன் எனக்ல்லா புடிக் கிவே செய்யாதுங்க மீன் குழம்பலா இட்லி எல்லா என்ன காம்போன் தோணுங்க நிஜமாவே
என்ன காம்போவாங்க பெஸ்ட் காம்போங்க அது இருக்கற்துலே வந்து மீன் கொழம்பு இட்லி நீங்க அடிச்சு ச்சி பாருங்க
ஏங்க அடிச்சு பாக்குறது இருக்கட்டுங்க ந அம்மா சாப்ட்டு பாத்துருபோல்ல நமக்கு அதுல ஒரு திருப்தி இல்லல்ல அப்ப நம்ம எனக் புடிக்காது
ஏ ஃப்ரெண்டோ ஹோட்டல்ல அதா ஏய் பப்போ ஏ ஃப்ரெண்டோ ஹோட்ல்ல அதாங்க ஃபேமஸே
என்னா ஒங்க
அவ ஏ ஃப்ரெண்டோ ஹோட்ல்ல ஃபேமஸே அதுதாங்க மீன் கொழம்பு இட்லி தாங்க ஃபேமஸே ஏ ஃபிரண்டோட ஹோட்டல் டிஷ்லே அ சாய்ந்தர டைம்ல வந்து பாத்தீங்ன்னா ஒரு ஆறு மணிக்கு மேல அவுங் இப் கடைல போல் நால் இட்லி ஒரு மீன் கொழம்பு வந்து அ அறுபது ரூபா போட்டுருப்போ
தன்
மத்தி மீனுனா மத்தி மீன்னு சால சால போட்ருப்பானுங்க சால மீனு சால மத்தி அ சாப்பட்றக்கு அவ்ளோ இதா இருக்குங்க ஆ அவ்ளோ இதா இருக்குங்க எ வா பஸ்ட் கிளாஸ் நா கேரளா போறது கேரளா இந்த கேரளா போறதுனாலே அங்க வந்து கேரளால போய்ட்டு மட்டய விரிச்சி மீன் கொழம்பு அங்க சம்மந்தி சொல்லுவாங்கல்ல
ஆமா
சம்மந்தி அ சம்மந்தி சாப்பட்றக்கு அ சம்பந்தி அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா அவுங்களோட அவியல் பொறியல் அப்பறோ என்னா
இதெல்லா எங்க ஊரு ஃபுடுங்க அதெல்லா நல்லாருக்கு சாப்பட்றதுக்கு
அப்பலோ இல்லப்பா அப்பளங் கொடுப்பாங்க அப்பளோ பப்படோ என் பப்படோ என் பேவரட் டிஷ்ங்க
அப்பளோ சின்ன பிள்ளைங்களுக்கு தாங்க ஃபேவரெட்டு
அப்புலிங்க பப்பளோங்க அப்பளோ இல்ல பப்பளோ
ஏங்க அப்பளமு பப்படமு ஒண்ணுதா சரிங்களா ஏதோ புதுசா பேசுற மாரியே பேசறது பப்பளமு அப்படமு ஒன்னுதா சரியா இருக்கு
அப்பளோ வேறீங்க பப்படோ வேறீங்க
இல்லங்க பப்படமு அப்பளமு ஒன்னு தா
நாங்க இத வந்துட்டு இப்போ நார்மலா இந்த பப்படோ இருக்கு அப்டின் சொன்னா நாங்க அப்ப எதுக்கு புட்டுக்கு கூட காம்போவா எடுத்துப்போ இங்க வந்துட்டு எப்டி சாப்டுவோ தெரிமா புட்டு் இருக்குல புட்டு அப்பளோ வாழப்பழோ இந்த மாரி வச்சி சாப்பற்றதுக் கூட சூப்பரா இருக்கு நாலா மோஸ்ட்டா அந்த மாரி இருந்தனா இப்பல்லா பயங்கரமா சாப்புடுவ
அப்பளத்த அ அப்பளத்த பொடிச்சி போட்டுப்பா அப்ளத்த பப்பளனு சொல்லுவாங்க அப்பளத்த பொடிச்சு போட்டு புட்ட இது பண்ணி வாழப்பழத்த போட்டு லைட்டா சக்கரயோ கரும்பு சக்கரயோ போடுவாங்க
ஷுகரும் போட்டு கொஞ்சோ வந்து ஷுகர் சேத்து ஷுகர்லா சேக்க மாட்டங்க நா வந்துட்டு வாழைப்பழத்த அதுவு இந்த சிவப்பு வாழப்பழந்தா சூப்பரா இருக்கு அதுக்கு பெஸ்டு பேர்ரு ம் ரொம்ப அற்புதமா இருக்கு நாலா
நீங்க ந சொல்றே நா வந்து சொல்ற ஒரே நிமிஷோ அவரு அ ஆ ஆது இதுக்கு தந்தாங்க பங்காளி போன் வெச்சு ஹலோ
சொல்லுங்க
அத்தாங்க நா வந்து நீங்க சில பல டிஷ்லா சேவையெல்லா சாப்ட்டதே இல்ல சொல்றீங்க சூப்பரா இருக்குங்க
நீங்க அதெல்லா நா நெஜமாவே சாப்ட்டது இல்லங்க நாலா ட்ரை பண்ணவே மாட்டே
ட்ரை பண்ண மாட்டீங்களாவா சீரீஸா சீரி நாண்வெஜ் இல்லிங்க இது வெஜ்ஜு தாங்க அது முட்ட சாப்டுவிங்களா இல்லயா
ஆ முட்ட சாப்டுவங்க முட்ட சாப்பல்லா முட் முட்ட சாப்டாதது முட்ட வெஜிடேரியன்ங்க யாரு சொன்னா நான் வெஜிடேரியன்ட்டு
முட்ட வெஜிடேரியன் சாப்டுவீங்களா இல்லயா
ஆமா நா சாப்டுவனே முட்ட இல்லாம சாப்பாடு எறங்குனதே இல்ல
அதாங்க முட்ட வந்து பாத்தீனா முட்ட ஓட வந்து அந்த சாவைய போட்டு அடிச்சி குடுப்பாங்க பாருங்கல ஒரு துளி ஃபேட் ஆ முட்ட சேவ வந்து பயங்கரமா முட்ட சேவதா வந்து அ
ம்
என்ன பண்றதுங்க
ஒண்ணுக சொல்லுங்க
முட்ட சேவ தா ஃபேமஸ் இங்க ஏரியா நல்லா இருக்கு முட்ட சேவ நா லாஸ்ட் டைம் நா சாப்ட ஃபிரண்ட்ஸ் ஓட போயிருந்தேனு சொன்னல்ல உங்ககிட்ட இந்த பத்திரிக்க குடுக்க போறன் சொல்ட்டே ஃபிரண்டு கிட்ட சொல்லிருந்த அப்ப வந்து பாத்தீங்கனா நா முட்ட சேவ சாப்ட
ம் அப்டி சாப்ட்டு வந்துட்டு அப்றோ என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு அங்க எரியுது இங்க எரியுது சொ போயிட்டு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல போய் படுத்துவாங்க
ஆ முட்ட சேவ வந்தா பாத்தீங்கனா அ ஆயில் கம்மியா போட்டு அவுங்ககிட்ட சொல்லி செய்ய சொன்ன எனக்காக ஸ்பெஷலா அது அவனுங்கலா சூப்ரா இருக்கு சூப்ரா இருக்குனு எடுத்துட் அலைரா கடைசி வரைக்கு அவுனுக் அவனுகா வாங்குன அவுனுக்கு வாங்குன சேவய எனக் கொஞ்ச கொஞ்ச வச்சிட்டு முட்ட சேவ எடுத்து சாப்புட்டு போனோ அ நீங்க மீட் பண்றீங்க இங்கயே வாங்க செமையா இருக்குங்க ஸ்ரட் ஃபுட்ல்லா இங்க சரியான பேமஸ்சு நீங்க தா ஸ்ட்ரீட்ஃபுட் பயங்கரமா ஃபேமஸ் நீங்க தெரியாதுங்கிறீங்க
நெஜமா தெரியதுங்க நாங்களா இங்க ஒன்பது மணிக்கு பிறவு வெளியே போறதில்லங்க
க்கும் ஏங்க அங்க ஒம்பது மணக்கி மேல தாங்க ஸ்ட்ரீட் புட்டே ஃபேமசு நாலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் அங்க வரும்போது அங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆ
இதுக்குதாங்க ஆம்ப பசங்களா பொரக்கனுங்கறது பொம்பள புள்ளையா பொறந்தா வீட்டுலயே உக்காந்துட்டு இருக்கு ஆம்பள பசங்கள பாருங்க இஷ் சக்கு வெளிய போறாங்க
அப்பல்லா இல்லைங்க நா மீன்ஸ் நாங்க ஒரு ந ஆக்சுலா ஒரு டிரைவ் வந்திருந்தோ கன்னியாகுமரி டூ கோயம்புத்தூர் டூ கன்னியாகுமரின் சொல்ட்டு ஃபஸ்ட் டைம் வரும்போது நாங்க பைக் ல வந்துருந்தோ ஆஹ் கார்ல கார்ல கார்லயே வந்தோம் பைக்லயே வந்தோம் ஒரு ட்ரைவ் டிரைவ் மாரி ஃபர்ஸ்ட்டு டைம் பைக்ல வந்தோம் என் ஃப்ரெண்டோ வீடு வந்து திருச்செந்தூர் அவ அங்க இருக்கா அவனு சொல்லிட்டு அங்க வந்திருந்தாங்க அப்பா திருச்செந்தூர் டு கன்னியாகுமரி நூறு கிலோமீட்டரு பைக் டிராவல சூப்பரானா டராவல் பைக் டிராவல்
ஏங்க அதுதாங்க சொல்றேன் ஆம் நீங்க பசங்களல்லாம் க்கனால இஷ்டத்துக்கு எங்க வேணாலு போறீங்க பொண்ணுங்கள
மதியம் மூணு மணிக்கலா கிளம்புனது நால அது வந்து பாத்தீங்கனா வீச ஃபிட்டீன் சிக்ச்டீன் நடந்தது